ஹலோ
உ சொல்லுடி
டி நேத்து ஹாஸ்பிட்டல் போணுன்னு சொன்னில போய்ட்டு வண்ட்டியா
ஹாஸ்பிடலா
ஆமா
இல்ல ஏடி
இல்ல உங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ன்னு சொல்லிட்ருந்தியா அதுக்கு கேக்கரதாண்டி கால் பண்ணே
ஆஹா போல டி போல டி அது இன்னொரு நாள் போய்க்கலான் சொல்லிட்டாங்க
உங்க பாட்டிக்கு என்னடி பிரச்சன என்னஆச்சு திடீர்னு
எங் பாட்டி போயி பேசாம வீட்டுல உக்காராம போய் கீழ விழுந்துட்டு வந்துருச்சு
கீழ விழுந்துட்டாங்களா
ஆமா
இப்ப பரவால்லையா அவங்களுக்
உ
இப்போ பரவாயில்லயா
ஆ பரவால்ல பரவால்ல
என்ன பண்றாங்க இப்போ
இப்பதா டி வி பாத்துட்ருக்காங்க இவ்ளோ சவுண்டா வச்சு
உங்க தாத்தாலா
எங்க தாத்தா வந்துட்டு ஆட்டோ ஓட்டுவாருடி அதுக்கு போயிருக்காரு
இப்ப வீட்டுல நீயு பாட்டியு மட்டுதா இருக்
ஆமா ரொம்ப கடுப்பா இருக்குது அவங்கல்லா வேலைக்கு போய் டாங்க
செரி செரி
உ ஓ சாப்ட்டோ சாப்ட்டோ உ தங்கச்சி என்ன பண்றா
எ தங்கச்சி ஃபோன் பாத்துட்ருக்கா
உ
இப்போ தா தண்ணி வந்துச்சுன்னு பிடிச்சோ
ஓ சரி சரி என்ன பண்ணீங்க சாப்பிடுறத் டேஸ்
சாப்பாடு ரசமு அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க ஏதாவது பொரியல் மாரி செய்யணு இல்லனா இதையே சாப்பிட வேண்டியதா
உ உ இனிமே பொரியல் மாரி செஞ்சு எப்ப சாப்பிடுறது
அதா தெர்ல தண்ணி வந்தனாலா புடிச்சிட்டு அப்டியே உக்காந்துட்டோ
நேத்து ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு வந்து கூடி ஒரு வேல சொன்னால்ல அந்த வேல வந்துரு ட்டு அந்த பொண்ணு வந்து என்ட்ட வந்துட்டு நாப்பது பண்ணி குடுத்துட் போனா ஆ இப்ப வந்துட்டு
ஓ சேரி சேரி அது ஒரு நாளைக்கி நூறு பண்ணனும்ல?
ஆனா நா வந்துட்டு நடுவுல பண்ணல. இப்ப கொஞ்ச முன் காலைல ஒரு ஒரு மணி நேரோ பண்ணே அப்ப எழுவது
இல்லடீ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி நீ பண்ற அந்த பொண்ணு ஏன் இப்பிடி அசால்ட்டா இருக்கு எதுமே பண்ணாம எதுமே இது பண்ணா
அதுதா என்னன்னு தெரியல. காலைல அந்த பொண்ணு கூப்ட்டுச்சு. கூப்ட்டு உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணு பண்ணி முடிக்க முடியுமான்னா பண்ணு ஏன்னா வந்து முக்காவாசி முடிச்சுட்டு பாதி முடிக்கிலயினாலுமே வந்துட்டு வேஸ்ட்தான
ஏ அப்பிடி வேற இருக்கா ஃபுல்லாமே முடி க்கணுமா? என க்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா முடி க்க முடியாதோன்னு தோணுது. ஏன்னா நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போயிருவீங்க. பதினாறாந் தேதியு வந்து அந்தப் பொண்ணு பர்த்டேக்கு வந்துருவீங்க பதினேழாந் தேதி நம்ம ஆமா அங்க வந்துருவோ. அ அப்ப இப்ப இதுலயே வந்து நால் டு அஞ்சு நாள் போயிருச்சுனா அப்ப அது வந்து
ம் அதுதா நா அந்த பொண்ணு ட்ட சொல்லிட்டே நா நாளைக்கி கோயிலுக் போறே நீ வந்
இல்ல இப்ப நம்ம வா நீங்க வாங்கி ஒரே நாள்லயே நாப்பது டு அம்பது பண்ண முடியு துனா அப்ப அந்த பொண்ணு மூணு நாள் ட்ரை பண்ணிருந்தாலே ஒரு நூத்தம்பது கிட்ட பண்ணியிருந்துரு
அந்தப் பொண்ணு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு தெரியலையா அந்த பொண்ணுக்கு இந்த மாரி வந்துரு க்குன்னே
விடாம உக்காந்து பண்ணிருந்தா கண்டிப்பா பண்ணி முடிச்சிருக்கலாங்கறே
கண்டிப்பா பண்ணி முடிச்சிருக்கலா நா இப்ப வந்துட் நாப்பது பண்ணியிருக்கேன்னா நா வந்துட் காலைல ஒரு ஒரு மணி நேரந்தா உக்காந்தே
ஆ அதே மாரி இப்ப சாயங்காலோ ஒரு ஒரு மணி நேரோ நைட் ஒரு ஒரு மணி நேரோ உக்காந்தா நாப்பது எம்பது நூத் தி இருவதுன்னு சொல்லி ஃபஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சு டெய்லி கண்டினியூஸா நூறு நூறு பண்ணி இருந்திருக்கலா இப்ப அந்த மூணு நாள் கேப் விட்டு ந நம்பளுக்கு லேட்டா சொல்லி இப்ப நம்ப பண்றது தா இப்ப நம்பளுக்கு லேட் ஆகுது
அதா நா என்ன சொல்லிட்டே நா பண்ற வரைக்கு பண்ணிறே நைட்டு வந்துட்டு அந்த பொண்ணு ஏஞ்ச் ச்சு காலையல பண்ணிரு நா வந்து நைட் வந்து வாங்கி போய் நா பண்ணிக்கிறே சொல்ச்சு அப்பதா நா சொன்னே நா நாளைக்கு இருக்க மாட்டே நாளைக்கு நீயே வெச்சு
ஏ நாளைக் கோயிலுக்கு போயிருவீங்கல்ல
ஆமா நாளைக்கு பகல் ஃபுல்லா பண்ணிரு நா வந்து நைட்டு வாங்கிக்கிறே அப்டின் சொல்லிட்டே
நீ உங்க கொலதெய்வ கோயில் எதுன் சொன்ன
ம் கொலதெய்வ கோயில் வந்துட்டு அங்கதா இருக்கு எங்கன்னா வீர கேரளால போவோம் போவோம்
ஓ தங்கச்சி வயசுக்கு வந்தது இருந்து நீங்க கோயிலுக்கே போலயே அதனாலதா கேட்டே
ஆ முடிஞ்சு மூணு மாசம்
ஓ சேரி சேரி தங்கச்சி வந்துட்டாளா வீட்டுக்கு
இல்ல இல்ல வரல அந்த வேல வேற இருக்கு பாத்திர வேற கழுவணும் வீட்ல இருந்த இதுக்கே ஆமா நீ க்கா நேத்து குளிச்சது இன்னிக் குளிக்கவே இல்ல நேத்து குளிக்
சேரி சேரி அதுக்கே டைம் போயிரும்ப்போ
ஆமா ஆமா
இல்ல அந்த அக்கா கல்யாணத்துக்கு வேற நம்ம ட்ரெஸ் வேற எடுக்கணு
ஆமா ஆமா அது என்னோட ஸ்
நீ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்ன் சொல்லிருந்த அந்த கடைக்கு அது என்ன ஆச்சு
நீ எப்
இல்ல நீ வ நீங்க ஒரு ஓய்லட் கலர் டிரஸ் மாரி ஒண்ணு வச்சு இது பண்ணியிருந்தீங்கள பாத்துருந்தீங்களா அது வாங்கிட்டீங்களான் கேக்கறே
இல்ல அது வாங்கல அது வந்துட்டு வராது போல எனக்கு தெரிஞ்சு
அதுக்கு தா முன்னாடியே பாக்கலாம் பண்லான் சொன்னோம்
முன்னாடியே தானே போட்டாச்சு
சேரி பாத்துக்கலா என்னென்னு இல்லானாலும் பெரியம்மா பொண் ன்னோட இது கல்யாண இருக்குல்ல
ஆம்மா
அப்றன்ன
இருக்கு பவிருக் வந்தா நல்லா இருக்கு இதுக்கே போட்டு வருவே இப்பவு நா பண்ணிட்டேதா இருக்கேன் அந்த இது அந்த பொண்ணோட வேல
ஓ செரி செரி செரி
ம் இப்ப பண்ணிட்டே ஒண்ணு முடிச்சுட்டு நா உன்ட்ட பேசிட்டே
செரி செரி
ம் ஆனா இது பர்ஸ்ட்ல இருந்தே பண்ணியிருந்தா பண்ணிருக்கலா அத நா அந்த பொண்ணுட்ட கேட்டே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் காஸ் போட்டுருக்காங்கல்ல யாராச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கலா இல்ல யாராச்சு ஃபஸ்ட் ஒருத்தர் போட் ட்டுருக்கலால்ல
எதுக்குதா இப்படி பண்றாங்கன்னே தெரில அதா கேட்டுட்டே ஏதோ ஒன்னு விசாரிச்சட்டு பன்னிருக்கலா
ஆ அப்ப அந்த பொண்ணு சொன்னா அது அந்த அவங்க இது பண்ண கம்பெனி கீழ இன்னொரு இது இருந்துச்சா அங்க வந்துட்டு நம்ம படிப்பு சம்பந்தப்பட்டதுதா போட்டுருந்துச்சா பேரு நீ வேணா ட்ரை பண்ணி நா கேட் ஆ நேரா வந்து வந் ட்ர மாரி இல்ல ஆன்லைன்ல தா சொன்னாங்க நா வேணா போம்போது கேட்டு பாக்கறன் சொன்னா
செரி செரி கேட்டு பாத்துட்டு அவுங்க சொல்லட்டு
ம் ம்
இது வேற தங்கச்சிக்கு வேற
ம்
இதெல்லா வாங்குணு டிஃபன் பாக்ஸ்ல்லா வாங்குணு
எப்ப போறீங்க
அதுதா என்னன்னு தெரில அவகிட்ட தா கேக்கணு எல்லாமே வாங்கறக்கு எங்க அம்மா வேற ஏழ்ர மணிக்கு தா வருவாங்க வாங்க வாங் ந்தக்கப்பறந்தா போ பண்ண முடியு
ஓ தங்கச்சிக்கு எப்ப ஸ்கூலு
ஸ்கூல் வந்து இன்னு நாலஞ்சு நாள் இருக்கு ஏன்னா யூனிஃபார்ம் எடுத்து குடுக்கணு ஆமா
ம்
ஏன்னா இப்பே ஸ்டார்ட் பண்ணாதா ஸ்கூலுக்கு போற அதுதா கால நல்லா சுத்திட்டுதானே இருக்கோ
ஆமாமா ஆமாமா எப்பமே எல்லாரு ஒரே மாரி இருக்க மாட்டாங்க ம்
உங்க வீடு பக்க இருக்கற பொண்ணு நேத்து உங்க வீட்டு பக்க இருக்கற பொண்ணு நேத் தேங்க வெளியே போயிருக்குதுன்னு சொல்லிருந்தா வந்துட்டாளா
ஓ அவ வந்து காலேஜ் தா ப் போயிருந்தாளா நீ எனக்கு நைட் எல்லா கெடக்கவே இல்ல அ
ஃபோட்டோ ஒன்னு அனுப்பியிருந்தா
ம்
அதுல தா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ இருந்த மாரி தா இருந்துச்சு சேரி நானு ஏது கேட்டுக்குல
சேரி செரி
அவ வந்தா நா அவள கேட்டன் சொல்லு
ம் ம் இ
பாட்டிக்கு இப்ப நடக்கல்லா முடியுமா
ஓ நடக்கறாங்க அதல்லா எப்படா எங் பாட்டி ஏ அவங்க வீட்டுக்கு போக்குவாங்கன்ட்டுருக்கு
நீங்க லேட்டா ஏ வரீங்க என்ன பண்றீங்க அது கேக்கறக்கல்லா நீங்க இப்டி சொல் றவு தப்பு தா
என்னடா இப்போ அம்மா பால் வாங்கிட்டு வராங்கல்ல நைட்டு அதுக்கு வந்துட்டு அம்மா கொஞ்ச லேட்ட ஆனாலு ஏ அம்மா இவ்ள லேட்டா வராங்கன்னு கேக்குறாங்க எங்கப்பாட்ட
ல அப்புடி இல்ல எல்லாத்து
எல்லாத்துக்குமே கேள்வி கேக்கறாங்க
நா நெனைச்ச நீங்க சின்ன புள்ளங்க உங்கள மட்டு கேக்கறாங்க நெனச்சே
அதனால அம்மாக்கே
இல்ல அவங்களுக்கா ஒரு சுய அறிவு வேணும்ல இதெல்லா இதுலல்லா வந்து இப்டி பாத் கத்துக்கறாங்க நீங்க எல்லாமே பண்றீங்க அப்டின்னா இதுல எல்லாமே இப்டி வந்து கேள்வி கேப்பாங்க எங்கே எதுன்ட்டு அதுவு அவுங்க நல்லாவே தெரியும் உங்க அப் பா கொஞ்சம் எல்லாமே கோம் படுவாங்கறது வேற அப்டேட் இப்ப அப்பா கிட்டயும் போய் அவுங்க அம்மாவ பத்தி பேசி சந்தேகப்படற மாரி பண்ணல என்ன பண்றது
ஆ அப்புற இன்னு என்ன ஆச்சின்னா ம் வீ ஒர்க் ஆகாம போயிச்சு
ஆமா ஆமா சொல்லிருந்தல்ல ஆ ஓகே ஓகே